சாப்டீங்ளா
இனிமேல் தா நீங்க சாப்டீங்ளா
இல்லங்க இப்பதா சமச்சிட்டு வந்தே இல்ல எல்லாரு வந்ததுக்கு அப்றமா தா சாப்டணு
சேர் சேர் என்னா சமையல் மதியம்
ஆமாங்க முருங்கக்கா சாம்பார் வெச்ருக் க கருவேப்புல ஊறுகாவு இன்னக்கிதா போட்ட
செரி
உம் நீங்க எப்டிங்க கேரியர் எடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்ல மறு வீட்டுக்கு போகணுமா
வீட்டுக்கு போவனு நானு வீட்டுக்கு
அப்டிங்ளா சேர் செரிங்க
இன்னக்கி என்னா டாப்பிக் பத்தி பேஸ்
டாப்பிக் வந்து சொல்லுவாங் உங்களுக்கு எந்த ய யார் குடுத்த ஐடியாங்க இப்ப இந்த மாரி வெக்கணு அப்டின் சொல்லிட்டு இ சேவா மாறி
இ சேவா மையம் வந்து பாத்தீங்னா என்னுடைய கல்லூரி நாட்கள்லயே ஒரு திட்டொ இருன்ச்சி நா வெக்கன் சொல்ட்டு ஏனா இந்த வளந்து வருகிறதுல எல்லா அரசு துறை வந்து பாத்தீங்னா ஆன்லைனா மாறிட்ருக்கறனால கண்டிப்பா இதனுடைய இது கண்டிப்பா ஆ அதிகமான பயன் சொல்ட்டுதா அந்த ஒரு படிச்சிட்ருந்த நாட்கள்ல எனக்கு இது ஆனது தா
இந்த காலத்துல அந்த அளவுக்கு கெடையாது ஆனா இப்ப ஒரு அஞ்சு வர்ஷமா தா ந நெறைய
அந்த காலத்துல போட் எல்லாமே நேரடி சேவைகள் தா நேர டியா அலுவலங்கள் போய் அதல்லா அப்போ இது பண்ணாங்க ஆனா இன்னக்கி பூராவுமே அரசு துறை காரியங்கல்லா எல்லாமே ஆன்லைன் பண்ணதுனால
ஆமா ஆமா
சென்ட்ரு இந்த மாரியான என் மைய மக்கள் போய்ட் ட்ருக்காங்க அதிகமாக
நெறைய பேர் வந்து ய அ அவுங்க வெளி ஊர்ல போய் வேல செய்ணு அந்த மாரி எல்லா நெனைப்பாங்க உங்களுக்கு அந்த மாரி எது தோணலையா
இல்ல நா வெளியூர்ல ஆக்ஷுவலா வேல பாத்தந்தா பாத்துட்டுதா அது நா அது எனக் ஒரு விதமான இது இல்ல அதனால ஆ சொந்தமான நெலமைல வெச்சம்னா நம்ம என்ன இங்க விவசாய வேலகளையும் பாத்துக்கலா
ஆமா ஆமாங்க
அ இதுவு அவுங்க ஆ இருக்காங்க பணிக்கி ஆள்கள் இருகாங்க
ஆமா
பாங்க அதுனால ரெ ரெண்டு சைடு நம் பாத்துக்லா இப்போ வேலன் போய்டனா வேலைல மட்டுந்தா இருக்கணு மத்த எந்த இதுவு முடியாது அதுனால நாங்க அந்த ஒரு இத நாங்க இது பண்ல
சேரி சேரிங்க ஆனா நெறைய பேர் வெளிய போய சம்பாதிக் வைக்கணு அந்த மாரி ஆசப்படுவாங்க சிலர் வந்து பெறந்த ஊர விட்டுட்டு போகணு அப்டின்னு தோ நெனைக்க மாட்டாங்க அதே மாரி மத்தவங்க கீழ வேல செய் செய்யணு அப்டியனாலுமே சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாருக் க்கு அவங்க சொன்ன வேல செய்யணு அப்டின்டு ட்டு
உம் கண்டிப்பா அந்த மாரி அந்த மாரி யாருக் பும் போது வந்து அது நமக்கு ஒரு இப்போ வந்து பாதீங்கன்னா ஒரு வேலைக்கோ ஒரு ஒரு அவசரமான இதுக்கோ வந்து வரணும் அப்டின்னா நமா லீவு கேட்டு வரணு
ஆமாங்க அவங்கப் குடுக்கணு அவங்க சில நேரோ வந்து கேள்வி கேப் ப்பாங்க நம்ம வந்து அதுக்கு பதில் சொன்னாலு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க
ஆமா உண்மையான காரணங்கள் இருந்தாலு அவங்க வந்து ஏத்துக்கூடிய மனநில ஏத்து இதுல ஏத்துக்குவாங்க ஏத்துக்கலன்னா நம்ம எத எது நம்ம எது இது பண்ண முடியாது ம்ச்
ஆமா ஆமா
பாத்துக்கிட்டீங்கன்னா ஒத்து வராது அதனால அந்த மாரி இருந்துட் தா நா வெளி மாநிலத்துல வேல பாத்துட்ருந்தே அ அதெல்லா எடுத்துக்கிட்டு தா இப்போ வந்து சொந்த ஊரு பக்கத்தல ஒரு டவுன்னு ஆ அங்க கட வச்சிருக்கே
ஆ, செரி செரிங்க
ஆமா ஆமா
இப்ப வந்து வேலைங்களு ரொம்ப கஷ் டமா இருக்குங்க வெளியே கெடைக்கறதுமே கஷ்டமாருக் க்கு சம்பளோ குறைவா தராங்க ஆ அது வந்து கட்டுபடி ஆக மாட் டந்த குடும்பத்தோட போய் இருக்கவு முடிய மாட் டந்து அ நெறைய பிரச்சனங்க இப்ப இருக் ப்ப அவங்க பசங்க படிச்சுட்டு வந்துட்ருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆ அவங்களுக்கு தகுந்த வேலையு கெடைக்க மாட்டேங்து
அக்கா கடைசி ஒரு அஞ்சு வருஷம்னாலு அ இதெல்லா எடுத்து பாத்தேன்னு சொல்லி பாத்தீங்னா அதாவது விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன் தெரியு அதே போல அ நம் ஆமா வேல செய்யறவங்ளுடைய சம்பள உயர்வு பாத்தீங்கன்னா அது எந் எந்த நெலமையிலும் உயர்ல
ஆமா இல்லங்க சிலர் என்ன பண்றாங்கன்னா இப்ப புதுசு புதுசா வரவங்களுக்கு கம்மியா சம்பளம் கொடுத்து நெறைய வேலை வாங்கலாம் அதே அதிகமா ஆ நான் நாட்கள் அவங்க சீனியர்ஸ் வந்து இவுங்க வேலை வாங்க முடியுமாட் வந்து சம்பளம் அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கு அதனால என்ன பண்றாங்க அ அவங்கள வ ந்து டர்மினேட் பண்ணிட்டு புதுசா ஒரு ஃப்ர்ஷர்ஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த வேலயை அவுங்ககிட்டயே செய்ய வைக்கிறான்
ஒரா ஒரு மேனேஜரு சீனியர் மேனேஜர் செய்ய வேண்டிய வேலயை மூணு மூணு புதுசா போன அந்த நம்பர்ல வச்சு வாங்கிக்கலாம்
ஆமா
பிரிச்சு வாங்கிக்கலனு கம்பெனி அந்த ஒரு மன ஐடியாக்களே பண்ணிட்டுருக்காங்க
ஆமாங்க குறைவான சம்பளம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கி ஆ பத்தாயிரம் தராங்க அந்த பத் த்தாயிரம் யா யாருக்கு சரியா போகுதுன்னு தெரியல ன் இப்ப இருக்ற விக்கிற வெலவா சில எல்லாமே பசங்க போயிட்டு பி ஜி ல தங்கி அங்க வேலைக்கு போயி ட்டு பத்தாயிரம் வாங்குனாங்கன்னா அவுங்க எதுக்குமே பத்தாது
தனி நபர்கள் இரு தனி நபர் மூட பத்தாது வ கல்யாணம் ஆகாத நிலமமை இருக்கிற ஒரு நபருக்கும் கூட பத்தாது அந்த பத்
ஆமா ஆமாங்க அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குங்க ஒரே இடத்துல இருந்து இப்ப அ அ ஒரே வீடு இருக்கு எல்லாருமே இருக்காங்க சொந்த வீடு இருக்கு அப்டின்னா நீங்க பத்தாயிரம் கொடுத்தாலுமே சரியா போகும் அப்டி கிடையாம வெளியூர் போயிட்டு தங்கி படு சம்சுல்ஆஅதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னு பாத்து வெளிநாடாவது போலா அப்டின்னு நெறைய வாய்ப்புகள் வருதுங்க நா நெறைய கேள்விப்பட்டிருக்கே துபாய் கூட்டிட்டு போறோ அப்படின் சொல்லி ட்டு அக்ரிமெண்ட் போட சொல்றாங்க
அங்குள்ளவர்களுடைய நெலமை பாத்தாலு அவுங்க குடுக்கற கூடிய இந்த பேட்டி மற்ற காலைகளுக்கு விசார்ச்சுனாலு அங்க கொடு இப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேல குடுக்குறதில்ல இந்த மாரி
ஆமாங்க இங்க வந்து கூட்டிட்டு போனதுக்கப்றம் மா அவுங்க எந்த வேல சொன்னாலு செஞ்சு தா ஆகணு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்பறமா ரெண்டு வருஷோ ஆகுது நா வேற ஒரு பையன் சொன்னா ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் ட்டு நா போறே அப்படின் அதுக்கப்புறமா மத்த அங்க எல்லாம் விசாரிச்சதுலயும் அவுங்க குறைவான செலவு தா ம் குறைவான சம்பளத்துக்கு தா இவுங்கள கூட்டிட்டு போறாங்க அப்ப மத்த எல்லா வேலையுமே அவுங்க பண்ணிட்டு அ வருஷத்துல ஒரு மாசம் லீவ் குடுக்கணும் ஆனா அவங்க வந்து சொல்லிருக்குறது அக்ரிமெண்ட்ல பத்து நாள் மட்டுதா அப்படின்னு வர்ஷத்துல பத்து நாள் லீவ் குடுக்குறோ சொந்த அ ஆ இந்த இண்டியாக்கு மறுபடியு வந்து போற
கண்டிப்பா அப்ப கொறைந்தபச்சமே அந்த அளவு தா கொறைந்த பட்ச ஆஹ் சம்பளத்த குடுத்து வேலக்கி வாங்கி வேல வாங்கிறாங்க நல்லா வே ல வாங்கிறாங்க
ஆமா ஆமாங்க அதுக்கப்மா அங்க இருந்து தப்ச்சுன் வரவு முடியாது இல்லைங்ளா இப் ப்ப இங்க நம்பப் பக்கத்து ஊரு போனா நம்ப எதோ சொ சொல்லிவ் இப்ப வந்தர்லா அங்க போயி அவங்க பாஸ்போர்ட் வாங்கி வெச்சுக்கிட்டாங்கன்னா ஆ அதுக் கப்றமா அந்த பசங்க எப்டி உ மே இண்டியா திரும்பறது
கண்டிப்பா அத வெளிய சொல்லவு முடியாது பாஸ்போர்ட்டு வாங்கி வச்சுக்குவா அது தவறு த்ரோகமான
இப்போ நெறைய வேலைய வந் ந்து ரெண்ட் நாள்ல பண்ணிட்டு வேலய பிடிக்கலன் போயிறாங்க அப்டின்ற நெபத்துல இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்க ஒரிஜ்னல் சர்ட் ட்டிஃப்கேட்ஸ கூட எங்ககிட்டயே குடுங்க அப்டின் கேக்குறாங்க இப்ப அப்டி குடுத்தா தா உங்களுக்கு வேலன்றாங்க
இப்ப இப்ப தமிழ்நாட்டலே அந்த சூழ்நெல தா ஏனா இப்ப வந்து பாத்துட்னா அடிக்கடி வேலை வாய்ப்பு முகாம் நடத்த முடியாதுன் சொல்ட்டு வந் வர்றவங்க ஒரு மாச இருக்காங்க அ அவர் ரெண்டு மா ரெண்டு மாச அப்டின் சொல்ட்டு லீ அவங்க துவ பணிவுட் நின் நின்றாங்க ளா அதனாலதா ஒரிஜ்னல் சர்ட்டிஃபிகேட் இருந்தா ஒரு ஒரிஜ்னல் சர்ட்டிஃபிகேட் இருந்தா அவங்க கம்பெனி என்ன சொல்லுதோ அதுதா அவங்களுடைய இதா இருக்கு அவங்க சம்பளத்த புடிப்பாங்க அ என்ன வேணா பாப்பாங்க அவங் அவங்க சொல்றது பூரா அந்த பணியில் இருக்கவங்க வந்து கேட்டுதான ஆகணு
ஆமா ஆமாங்க அதுதா இப்ப பொரிசுனல்ஸு கேக்கு க்றாங்க இப்டி குடுத்துட்டு எங்க மாட் மாட்டிக்கிறதோன் யோசிக்கிறாங்க அது இதெல்லா யோசிச்சு பாக்கும்போது சொந்தமா ஒரு தொழில் வெச்சுட்றதே ரொம்ப நல்லது அப்பிடின்னு இருக்கு ஆனா எந்த தொழிலா இருந்தாலு சாமர்த் அய்யோ ரொம்ப சியாங்க இப்ப
கண்டிப்பா சாமர்த்தி இப்ப வந்து தொழில கத்து தொழில் வெக்கறது வந்து அவ்ள சுலபந்தா ஆனா அந்த தொழில்ல நம்ம நிலைத்திருக்கறதுக்கு வந்து பாத்திங்னா அனுதெனமு வந்து நம்ம புதிய புதிய விஷயங்கள கத்துக்கொண்ருந்தா மட் டுந்தா அதுல நிக்க முடியுமே தவர நம்ம பழச அப்டியே அப்டியே நின் ட்டம்னா நம்ம கண்டிப்பா இன்னைக்குள்ள ஒலகத்துல இந்த இந்த இந்த பிஸ்னசோடைய வாழ்க்கைல வந்து பாத்துட்டனா கண்டிப்பா அ முன்னேர்றது ரொம்ப கஷ்ட நெறைய பேர் அந்த ஒரு இத செய்யறதில்ல ஆனா ஆனா வந்து பாத்தினா இந்த மாரி பிசினஸ் ஆரம்பிச்சே எனக்கு வந்து இந்த மாரி நஷ்டமாயிருச் சு அப்டின்தா சொல்றாங்ளே தவர மற்றபடி அவுங்க அ துக்கான முயற்சிகள
நம்ம ஒரு வியாபாரமோ எதாது பண்றோனா நம்ப எல்லாருக்குமே என்ன சொல்றது நம்ம நேரடியா எல்லாமே கேட்டு விடுனோங்க சரி அவங்க நம் அவங்க நம்ம கேட்டானே நெனைச் சிப்பாங்களோ அப்பிடின் நம்ம கொஞ்ச தயங்கினாலே போது நம்மளால வியாபாரம் பண்ணவே முடியாதுங்க கடன் குடுக்க சொல்லி நெறைய பேர் கேப் பாங்க இந்த மாரி கடன் குடுத்ததுக்கு அப்பமா அவங்க திருப்பி வா வரது ரொம்ப கஷ்
கஷ்டோ கடன்றத வந்து பாத்திங் ன்னா ஆரம்பத்துலே நம்ம குடுத்து பழகி பழகிட்டம்னா கண்டிப்பா
ஆமாங்க
இந்த மேலயும் ஏன்னா அவங்க இப்போ ஆ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ன்றது கே வெளியில அ நகரங்கள்ல தா வெப்போ அவங்க எப்போ வீட்ட க இது பண்றாங்க காலி பண்றாங்க எப்போ அப்டிங்கல்லா தெரியாது ரொம்ப ஸ்
நம்மளுக்கு எ என்ன யாரா இருந்தாலு என்ன பண்றாங்க அவங்க எப்படி வேண்ணா போட்டோ நம்ம போய் வாங்கறோ நம்பளுக்கு எதாது அ கொறையுதான் பாக்கறாங்களே தவர அவங்க எவ்ளோ எஃபெக்ட் போட்டு எந்த அளவுக்கு காசு போட்டு அவங்க முன்னேறணு அப்டின்னு யாரு நெனைக்க மாட்டன்றாங்க
மக்களுடைய இயல்பான ஒரு இதுதா
ஆமாங்க அந்த மாரி ப்ரச்சன உங்குளுக்கு இந்த இ சேவா இதுல வருமா இப்ப நீங்க வந்து கரெக்டா பில் போட்டு வாங்கிருவிங்க இல்லியா இப்ப இந்த ஃபார்ம்க்கு இவ்ளோ அப்பிடின் சொல்லி
சேவா மையத்துல வந்து கடனே கெ கெடயாது நமக் அ நம்ம வந்தப பாத்தீங்னா கவர்மெண்டுக்கு கட்ட வேண்டிய பணோ ஏனா ஒ நம்ம மா தைய சேவமைதட கொஞ்சோ அமோண்டு எ பணோ கொஞ்சோ கம்மியாதா வாங்கிட்ருக்கோ
ஆ சரி சரிங்னா
கடன் குடுதம்னா நம்ம வந்து கேவ்ல முடியாது
அது அதாங்க நா ஒரு வாட் டி ஆதார் பண்ண ஆ ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணி பண்ணிக் குடுக்க சொல்லி கேட்ட அவங்க வெரு ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணி குடுக்கர்துக்கே நூருபா வாங்னாங்க
அதா அதா அதா
எனக்கு அது டவ்ன்லோட் கூட பண்ணி குடுக்ல அது டவுன்லோட் பண்றதுக்கு மறுபடியு ஒரு நூறுபா வேணுன்றாங்க இப்போதிக்கி எனக்கு அப்டேட் பண்ணி பண்ணி குடுங்க போது எனக்கு எதுவு டவுன்லோடுலா தேவ இல்ல அப்டின்னு சொல்லி
இப்போ நாம அப்டேட் பண்றதுக் கு கவுர்மெண்ட் சைடு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகு இருந்ச்சு அதுக்கே பண்ணோ அத இல்லாம நம்மொரு டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் வேனா திங் பண்லா
ஆமாங்க நா நா பண்ணியே ரெண்டு வருஷ ஆகுதுங்க அந்த ரெண்டு வருஷத் துக்கு முன்னாடியே அவுங்க நூறுபா கேட்டாங்க
அதா அதா இ சேவ மையத்த பொறுத் த்துல வந்து இப்போ மக்களுடய ம மக்கள் இருக்கு மக்கள் கூட்டத்த பொறுத்து அமௌண்ட் வாங்கு வாங்குறாங்க அ ஒரு மாதிரியா வந் இது வராங் பாத்தீங்களா அவுங்க அப்றோ கேட்ட காசு குடுத் குடுத்தன் போனா இப்போ நம்மளே ஒரு சில நேர கால எல்லா குடுக்கனா அப்றோ என்ன பண்ணு வேற எங்கே போறது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துட்டு போறோம்ல
ஆமா ஆமாங்க ஒரு அவசரத்துக்கு தா அது அது அந் அவசரம் தெரிஞ்சுரிதா அவுங் அவளும் அந்த மாரி வாங்க
ஆமா ந்தவங்க ஆனா அதனால நமக் எந்த விதமான ஏனா இப்போ ஈசேவை மையத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட நிலைமையில ஒரு இப்ப் இவ்வளோதா வாங்கணு அப்டிங்கற ஒரு இது கிடையாது ஏனா